ஹலோ
ஆ ஹலோ அக்கா ஆ சொல்லுங்க்கா ஆ நல்லாருக்கேகா நீங்க ஆ நல்லாருக்கேகா சரி்ங்க்கா
ம் என்ன சாப்பாடு இன்னைக்கு காலைல ஆ சாப்ட்டாச்சு காலைல என்ன சாப்பாடு
காலா ரச வச்சங்க்கா ரச வச்சு சா சாம்பார் வச்சங்க்கா
ம்
நீங்க என்ன செஞ்சீங்க
நானு அதே நா வந்து பாத்தீங்கனா தக்காளி தொக்கு செஞ்ச இனிமேல் தா போய் தொட்டுக்க செய்யணு இனிமேல் தா சாப்பாட இது பண்ணு நீங்க எல்லா வேலல்லா முடிச்சுட்டீங்ளா ம் வீட்ல பசங்கல்லா ஸ்கூல் போய்ட்டாங்களா
இல்ல பாப்பா மட்டு தா ஒன்ற வயசுல ஒரு குழந்த மட்டு தா இருக்காங்க ஆமாங்க்கா
எங்க வீட்லயு பாப்பா மட்டு தா அவளு ரெண்டு ரெண்டே முக்கா வயசு தா ஆகுது வீட்ல தா இருக்காங்க
சேர் செரி செரிங்க்கா
ம் வீட்ல தா இருக்காங்க
என்னா ஃபுட் தருவீங்க பாப்பாக்கு
பாப்பாக்கு எப்போது நம்ம சாப்ட்ற ஃபுட்டே தருவோ
ஓ செரி செரிங்க்கா எக்ஸ்ட்ரா
ஒன் எக்ஸ்ட்ராலா எதுவு இல்ல ஆ நார்மலா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்ட குடுப்ப அந்த மாரி எல்லா குடுப்ப
இல்ல இந்த சத்து மாவு மாதிரிலா குடுக்க மாட்டீங்களா
ஆ சத்து மாவு வந்து பால்வாடி போனாங்கனா தா குடுப்போ இதுக்கப்பற நா பால்வாடி சேக்கல ஆ பால்வாடில்லன் கடக்
இல்ல அக்கா ரெண் ஒ ரெண் ஒரு ரெண்டு வயசு வரைக்கு தா பால்வாடில தருவாங்கன் நெனைக்கிற
இதுக்கப்பற எனக்கு பால்வாடில எனக்கு எதுமே தரல இது வரைக்குமே பால்வாடில ஒன்னுமே தரல ஆ ரெஜிஸ்டர் பண்ணிருக்க அந்த ஒரு கவர்மெண்ட் கார்டு ஒன்னு குடுப்பாங்க அதுல எதோ நம்பர் வச்சு இது பண்ணு அதுக்கப்ற எனக்கு எதுமே வர்ல இதுக்கப்ற வருதா என்னான் தெரில எது நானு எது பண்ல
ம் அப்டிங்ளா சேர் செரி ராத்திரி என்ன குடுப்பீங்க பாப்பா எந்திரிப்பாலா நைட்டு
ஆ நைட்டு தூங்க மாட்டாங்க ரொம்ப கஷ்ட ரெண்டு மணி வரைக்குமே நமக்கு கு டார்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா பகல்ல நா நா வந்து வெளாண்ட்டு அப்டியே தூங்கிருவாங்க ஆ தூங்கிட்டு இது பண்ணிருவாங்க
பகல்லலா வெளாட விடக் கூடாது சி வெளாட விட்டுட்டு நீங்க வந்து
பகல்ல நமக் கு வேல இருக்கு அப்டின்ற போது அவுங்க இது பண்ணிருவாங்க டி வி பாத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க டி வி பாக்க வச்சுருவே டி வி பாத்துக்கிட்டே வந்து அப்டியே தூங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம நாமளு விட்டுருவோ வீட்ல இங்க பக்கத்துல கூட வெளயாட ஆல் ஆல் இல்ல நமக்கு பாப்பாக்கு அததா பிரச்சனையே இப்போ நா வந்து காலனி மாரி தா ரெண்டே ரெண்டு வீடு தா நீங்க ப்ரெண்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ யாரு கெடையாது பெரியவங்கதா எல்லாருமே இங்க பாப்பா மட்டுதா வெளாட்டுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூல் போலா அப்டின்னா இன்னு ரெண்டு முக்கா வயஸ் தா ஆகுது அதனா நா ஸ்கூல் சேக்காம வச்சிருக்கே மூணு வயசுக்கு மேல ஆனாதா ஸ்கூல் சேக்கணும் ம் இருக் கு இருக்கு ப்ளே ஸ்கூல் இருக்கு பக்கத்துல பால்வாடி இவுங்க போ மாட்டறாங்க நா வீட்லதா இருப்ப அவுங்க வி அவுங்க அப்பாவு போவேன்னா அப்டின்ற மாரி இது பண்றாங்க
ஓ செரி செரி செரி விட்டீங்கன்னா ஸ்கூல் போறதெல்லா ஈஸி
ஆமா ஆமா ஸ்கூல் போனா கொஞ்சோ எல்லாருமே பழக்கோ வழக்கோ நெறைய
திடீர்னு கொண்போய் விடுறதுக்கு கொஞ்சோ விட்டுட்டு பாத் தர அவுங்க அழுகுற பாத்து அப்றோ நமக் க்கு கஷ்டமா இருக்குணு அப்றோ எப்படா வருவாங்க
பொன்னாவே டக்குன்னா ஒரு அழக ஆரம்பிச்சிறாங்க பால்வாடினாவே வேண்டா நா எங்கயு போமாட்ட நீங்க வேணா போங்க எல்லா அப்டின்றமாரி வாய் நல்லா பேச பேச ஆரம்பிச்சதுக்கு அப்றோ அந்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல பேசறதா நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு பாப்பா வந்து விரும்பி வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ நெறையா சாப்பிடுவாங்க அந்த மக்கோனி அந்த மாரி செஞ்சு குடுப்பே
செஞ்சே குடுத்துருவீங்ளா
ஆ செஞ்சு வீட்லேயே செஞ்சு குடுத்துருவே
அந்த வெள்ள கலர்ல ஊசி இருக்
ஆமா ஆமா வெள்ள கிலர்ல வந்து இது பண்ணி அது வீட்லயே நா அது செஞ்சு குடுத்துருவே
ஓ சேரி சேரி சேரி செரிங்
வாங்கிட்டு வந்து அது வந்து எப்டின்னா மைதா கலக்காததா வந்து அந்த கோதும அந்த மாரி இ இதெல்லா வாங்கிட்டு வந்து அது வீட்லயே நாமலே செய்யலா இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருவ
ஓ சேரி சேரி சேரி அதுக்கு எக்கு யூஸ் பண்ணுவீங்க தான
ஆமா ஆமா எக்கு யூஸ் பண்ணுவ எகு அ செல நேரத்துல கறி கூட யூஸ் பண்ணுவ நான்வெஜ்ஜாவே யூஸ் பண்ணி குடு ஏனா அதுவு கொஞ்சோ புரோட்டீன் நெறைய வந்து கெடைக்கு போது நமக்கு வந்து சத்து தானே நமக்கு கொழந்தைங்களுக்கு டெய்லுக்கு எக்கு வந் து மூடிஞ்ச அளவுக்கு குடுத்துருவ சில நாரத்துல குடுக்காமையு விட்ருவ ஏனா வந்து ஒடம்பு நல்லா இல்லன எக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுவ அவ ஹெல்த் கண்டிஷனா பொறுத்து நா எக்கு வந்து குடுத்துருவ
சேரி சேரி சேரிங் நா இல்ல லட்டு எல்லா வீட்லயே போட்டுருவேன் ஜிலே ஜிலேபி மட்டு கடையில் வாங்குவோம் லட்டு வந்து செஞ்சு இனிப்பு கம்மியா செஞ்சு வச்சுப்பேன்
ஆமா லட்டு கூட ஈஸியா செஞ்சிட்லாம் கல்ல மாவு போட்டு இது பண்ணி கொண்டு வந்துரலாம் அத ப்ரை பண்ணிய அ ஆம் மா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்
ஆமா
கல்ல மாவு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்பறமா அத அ உருண்ட மாரி புடிச்சு பாகு போட்டு கலந்து உம் உம் ஆமா பாகு கலந்து இது பண்ணி குடுத்துட்லாம் என்ன அவாய்ட் பண்ணலாம் அந்த கலர் பவுடர் ல்லாம் சில பேர் சேர்பாங்க அந்த கலர் பவுட்ரு சேத்துனா பாக்கலு தா இருப்போனு அது வெள்ளையாவே அப்டியே அது மஞ்ச நெரத்துலயே அது அப்டியா அப்டியே குடுத்து நம்ம கூட இது பண்ணலா ம் வேற என்ன ஸ்வீட்ஸ்லாம் வீட்ல செய்வீங்க
நா பா பால்கோவா செய்வே
ம் ம் ம் பால்கோவா ம் ஆமா சீம்பால் நல்லா டேஸ்ட்டா இருக்கு அது சீம்பால் நல்லா இருக்கு அதெல்லா இப்பல்லா கெடைக்க மாட்டது ரொம்ப கிராமப்புறங்கள்லதா கெடைக்குது நமக்கு அதுவு அந்த அளவுக்கு கெடைக்க மாட்டுது கிராமப்புற சைட்லதா வந்து து எல்லாமே வந்து நமக்கு கெடைக்குது
பால்கோவா செய்வே அது இல்லாம லட்டு வீட்லயே போட்டுருவே ரவா லட்டு செய்வே அப்புற ஐஸ்கிரீம் வந்து நானே பவுடர்லா வா வாங்கி பால கலந்து பிரீசர்ல போட்டருவே
ஐஸ்கிரீம்னா எப்டி சா அ சாக்லேட் பிஸ்கட் மாரி வாங்கி
இல்ல இல்ல அப்டி இல்ல நம்ப இ வெண்ணிலா பவுடரு வாங்கி அந்த எஸ்சன்ஸ் வாங்கிட்டு சாக்கோ பவுடர் வாங்கி அதுல பால வச்சு பால சுண்ட வச்சு தண்ணி விடாம காய்ச்சி அதுல போட்டு கிண்டி அப்டியே ச ஆ அப்டியே போட்டு வச்
நா வந்து பிஸ்கட் வாங்குவோல இந்த போர்பன் பிஸ்கட் அந்த மாரி பிஸ்க் கண்ட ஐட்டல்லா வாங்கி சாக்லேடான பிஸ்கட்டு வந்து வாங்கி கொக்கோ பவுடர் வந்து சேக்கலாமா பாப்பாக்கு குடு கலமானு ஒரு சந்தேக அதனால அத அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறது பால் நல்லா சுண்ட
க்கு நா ஐஸ்கிரீம் குடுக்கல செஞ்சு வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்டுக்குவாங்க
ம் ம் நா அந்த மா செஞ்சு குடுத்துருவே கடையில போய் வாங்கறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துரலா ஏன்னா அதுல என்ன கலக்குறாங்க என்ன தண்ணி யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியல அதனாலதா நா வீட்லயே மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் இது வரைக்குமே வெளியில வாங்கி குடுத்ததுல்ல வீட்லயே நா செய்றதா பால் ஊத்தி ஆமா நேரத்துல்ல பசும்பால் கெடைக்கு அந்த பசும்பால கூட இது பண்ணிருவே
ஓ செரி செரி செரி
ஆமா அந்த மாரி காய்ச்சி இது பண்றது
பசும்பால்லே கொஞ்சம் அந்த சி சீம்பால்ல கொஞ்சோ நீங்க தண் இது சக்கர பாகு மாரி காச்சி
உருண்ட
காய்சி அப்டியே கிண்டிட்டு கிண்டி ஒரு தட்டல போட்டு வச்சு ட்டீங்கனா ஸ்லேஸ் ஸ்லேஸா வெட்டிட்டீங்ன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் சிக்ஸ் செவன்டேஸ் வரைக்கு சாப்புட்லா
சீம்பாலல்லா அங்க கெடைக்குதா உங்க ஏரியா நீங்க அந்த ஏரியா நா எனக் இங்க இங்கல்லா எனக் கெடக்காது சீம்பால் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற ரொம்ப கிராமப்புறத்துல வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டாதா இந்த சிம்பாலே நமக்கு கெடைக்கு நா எங்க ஊர் சைட்லல்லா கெடைச்சது ஆமா அங்கல்லா கெடைக்குது எங்க இங்க போறக்க இடலாம் இருப்ப மாட்டேது சீம்பால் கெடைக்கறதுல்ல ம்
சரி
வேற வேற என்ன நா வந் ம் சொல்லுங்க
ஆன் அப்புறோ இங்
ம் வேற என்ன செய்வம் அப்டின்னா ம் நெறைய அந்த இதுல்லா இருக்க அது பேரு கூட ஞாபகம் வர்ல காரமாவ கார ஐட்டமா கேக்குறீங்களா உங்க வாய்சே கேக்கல காரத்துல வந்து பாத்தீங்கனா அந்த கா இதெல்லாம் போடும் காரம் ஐட்டமா அந்த கள்ளபருப்பு இருக்குல கள்ளப்பருப்பு போட்டு ஊற வச்சு அதுக்க அப்புறமா அத கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து எண்ணணெயில பொறிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து குடுத் கொடுக்கறது அது அந்த மாதிரி ஆம் ஆ மொளகாப் பொடி போட்டு அந்த மாரி கொடுக்குவேன் அப்புறம் வந்து மோஸ் ட்லி இனிப்பாதா கேப்பாங்க காரம்னா அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க ஆ இனிப்பா வந்து ம் ஆ ஆ அந்த மாரி குடுப்பேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாரிதான் குடுப்பேன் இந்த கல்ல முட்டாயெல்லா வீட்லயே செய்றது கல்லய வாங்கிட்டு வந்து பாகு காய்ச்சி வீட்லயே வந்து சைஸ் சைஸ் ஆ கட் பண்ணி அந்த மாரி பண்றது அப்பறம் பொறி உருண்ட செய்றது அதேதா ஆ பொறி உருண்டையும் அதயும் வெளியில வாங்கிட்டு வருவேன் கம்மி ரேட்டா தா இருக்கும் நம்ம வெளியில வந்து வாங்கி ங்கீ குடுக்குறது வந்து சேஃபான்னு எனக்கும் தெரில இதுவரைக்கும் அந்த அளவுக்கு குடுத்தது இல்ல பொறிய வாங்கி வந்து ம் அது வந்து பாத்தீங்ன்னா தண்ணில அத போடம் போது அது அப்டியே உருண்டையா வந்து தெரண்டு வரணும் அந்த பதத்துக்கு வரும் போது அந்த பொறிய போட்டு நம்ம கலந்துட்டு நல்லா சூடு கை பொறுக்கற ஆ ஆமா கை பொறுக்குற சூடுல வந் து நம்ம அப்படியே உருண்டைய புடிச்சம்னா அது நல்லா டேஸ்ட்டா வந்துரு அது நல்லா உருண்டையா வந்துரு அந்த மாதிரி செய்வ
பொறி உருண்டைலா பாப்பா சாப்ட்டுப்பாலா
ஆ சாப்டுவாங்க சாப்டுவாங்க அதுக்கப்பற எள்ளு வாங்கிட்டு வந்து எள்ளுருண்டை அது மாரி பாரம்பரியமா என்னன்னெல்லா கெடைக்குதோ அ நம்ம அப்போ லா என்ன சாப்ட்டமோ அந்திதெல்லா வந்து வாங்கி குடுப்ப இப்பலா
பரவால போ சாப்ட்டுப்பாலா
ஆ சாப்ட்டுப்பாங்க அதெல்லா சாப்ட்டுப்பாங்க
எள்ள அப்டே குடுப்பிங்ளா இல்ல எள்ள இடிச்சு பொடி பண்ணுவிங்ளா
எள்ள வந்து சும்மா அந்த வாணல்ல வந்து வறுத்து வறுத்ததுக்கு அப்பறமா வந்து பாகு காய்ச்சி இந்த பொறி உருண்டை செய்றோ இல்ல அதே மார்தா அப்ப அந்த கம்பி பதத்துக்கு வரம் போது அந்த எள்ளு வந்து போட்டு அத
இல்ல நாங்க அத இடிச்சிருவோ இடிச்சு நெலக்கடலையு எள்ளையு இடிச்சிருவோ
ருவிங்கா ஆ இதுக்கு அனுப்ச்ட்ருவோ ஆ சில நேரத்ல இடிப்ப சில நேரத்ல இடிக்கரதுன்னா ரொம்ப பவுட்ரு மாரி மிக்சிலலா போட்டு அரைப் ப மிக்ஸில போட்டு அரைச்சி அந்த மாரிதா குடுத்திருக்கே ம் ஆமா
ட்டு
சில நேரத்துல முழுசாவு அப்படியே டைம் ப எடுக்கிறத பொறுத்து இருக்கு அந்த டைம் போ எடுக்கறது பொறுத்து நான் அந்த இடிக்கறது நீங்க சொல்றிங்கல மிக்ஸில ஹெல்த் மிஸ்ல்லா இது வரைக்கு குடுத்ததில்ல
நானு இன்ன குடுக்கல
வந்து எதுமே பால் ஐட்டமே எதுமே சாப்பட மாட்றாங்க ஒரு ஆ ஒரு ஒரு வயசு வரைக்குமே சாப்ட்டாங்க அதுக்கப்பறமா வந்து பால்னாவே குடிக்கறது கெடையாது
ஓ
ம் ஆமா அதுக்கு பதலா எதுமே சாப்பட மாட்டாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டுந்தா நா குடுக்கறது எல்லாருமே வந்து ஏ பாப்பாக்கு இன்னு பால் குடுக்க மாட்றிங்கன்னு அவுங்க குடிக்கிறது கெடையாது நம்ம குடிக்கிற பூஸ்ட்டு காம்ப்ளேன் குடுக்கலானா அதுமே குடிக்க மாட்றாங்க காலல எந்திரிச்சா எல்லாரு சாப்பாடு சீக்கரமா செஞ்சிருவே காலல மு மூணு வேலயுமே சோறு சாப்ட்ருவாங்க அந்த மாரிதா இது பண்ணிட்ருக்கே தோ வேலருக்கு இதோ வர இருங்க
ஆ செரிங்